நாங்க சின்ன வயசுல ட்ரி ஆ நாங்க சின்ன வயசுல டாமன் அன் ஜெரி பாப்போ பாப்பாய் அதுக்கப்புற சென்ட்ரிக்கோ என்னமோ ஒன்னு செட்ரிக்கா இல்ல சென்ட்ரிக் அது ஒண்ணு ஞாப இருக்கா
சுட்டி டிவில தான நா இருக்கும் போது இருந்தது எல்கேஜி யுகேஜில
சுட்டி டிவிலயா போடுவாங்க எனக்கு மறந்து போச்சு எதுல போட்டாங்கன்னு
கூடவே சேந்து அத பாப்பே
ஓ சேரி சேரி அதுவு நல்லாருக்கு ஆனா அது எல்லாமே வந்து இந்த கேள்ஸ் இந்த லவ் இந்த மாரி வருமா இந்த பாப்பாய் அதுவும் ஒரு பொண்ணை கடத்திட்டு போற மாரி வரு அதனால அது எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு நெனக்கிறே அதுலயே வல்கறா இருக் க்கற மாரி இருக்குன் சொல்லிட்டு அதனால டாமன் செர்ரி மட்டு தா கண்டினியூ பண்ணிட்டே வந்தாங்க இந்த இது இந்த சென்ட்ரிக்கு இதுலா வந்து கட் பண்ணி விட்டாங்க பாப்பாயல்லா அந்த நாங்க சின்ன கொழந்தைகள இருக்கும் போது அதெல்லா இருந்துச்சு ஆமா அத வந் து அத அதெல்லா அதுக்கப்புற வர்றதே இல்ல அந்த பாப்பாயனு ஒண்ணு இருக்கதே யாருக்கு தெரியுமா என்னன்னே தெர்ல அதுவு ரொம்ப சூப்பராருக்கு அந்த கார்ட்டூனு அவ வந்து இவ இவளோட இத இழுத்துட்டு போவா அவ ஒடனே இவ வந்து அந்த கீரைய சாப்பிட்டோனே இவனுக்கு வந்து பலம் வந்துடு அது ரொம்பவு சூப்பராருக்கு
ம்
சின்ன வயசுல நாங்க நெறையா கார்ட்டூன்ஸ்ல்லா பாப்போ ஹியூபி டூன்னு ஒண்ணு பாப்போ
அது ஸ்கூபீடு
ஆ ஸ்கூபிடு ஸ்கூபிடு
எல்லாத்தையு மிஸ்ப்ரனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்
ஏ அது நா சின்ன கொழந்தையா இருக்கும் போது பாத்ததுடி அப்பெல்லா ஒரு சிக்ஸ்தா என்னமதா படிச்சிருப்பே சிக்ஸ்த்து செவன்த்து அந்த ரேஞ்ச்லதா அதுவு நா எல்லா பிரபு கூட அப்புற உங்க அம்மா கூட எல்லாரு ஒட்டுக்கா சேந்து ஒக்காந்து பாத்துட்டு இருப்போ அந்த வயசுல ரொம்ப ஜாலியாருக்கு அதுக்கு முன்னாடி இன்னும் குட்டி புள்ளையா இருக்கும் போது ஒரு நாலாவது அஞ்சாவதுல படிக்கும்போது இப்ப இருக்கற மாறிலா எங்களுக்கு கார்ட்டூனே சுத்தமா இருக்காது மொத்தமே வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டுந்தான் கார்ட்டூன் வரும் அது இது ஜங்கல் பாய்யிண்ட்டு தமிழ்ல வரும்னு நெனக்கிறேன் ஒரு ஒரு பையன் இருப்பான் காட்டுக்குள்ள இருக்கற மாறி ஒரு பையன் அதுல வந்து சிங்கங்கள்
க்கு அவன் பேரும் ஓ மௌகுலி
அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா அந்த அந்த படம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சின்ன வயசுல அது வாரத்துக்கு ஒரு வாட்டி தா போடுவாங்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு பாரு எவ்ளோ சேனல்ஸ் பொம்ம படம் மட்டுமே அவ்ளோ சேனல்ஸ் அதுல ஆயிர இது வருது எபிசோட் எபிசோடா புதுசு புதுசா வுட்றாங்க இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் எவ்ளோ ஜாலி
ஆமா ஃபோன்லயும் பாத்துக்கலா
நீ அந்த மாறி இருக்கும் போது நீ சின்ன வயசுல ஒரு நாலாவது அஞ்சாவது மூணாவது அந்த மாறி இருக்கும் போதுல நீ என்ன வந்து கார்ட்டூன் லா பாத்த
சோட்டா பீம்
ஓ வேற
சோட்டாபீம் டாமன் சோரி
இது ரெண்டுதா மொத்தமே பாத்தியா
நெறைய பாத்திருப்பே மேஜர் வந்து சோட்டா பீம் தா ஏனா அதுதா எப்ப பாத்தாலும் போகோல போட்ருப்பாங்க டாமஞ்செரில வந்து ஏதோ வீக்கெண்ல வந்து காலையில எந்திரிச்சி பாப்போ அது அது வந்து பாக்குறதுக்காகவே சில தடவ வந்து காலைல எந்திச்சிருப்பே இந்த மாறி வீக்கெண்ட்ல வந்து அந்த பார்பி அதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ல போடுவாங்க அதுதா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாப்ப மத்த நேர எல்லா சோட் அனா அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபித்து சிக்த்து செவன்த்து அந்த டைம்ல சிஞ்சான் டோரிமான் இதாச்சு சிஞ்சான் டோரிமான் வந்து இன்ட்ரெஸ்ட்டா பாப்பேன் அது சளிக்கவும் செய்யாது
ம்
டோரிமான்னு நல்லாருக்கும் டோரிமான் தெரியுமா உனக்கு
ம் தெரியும் அது என்னமோ எப்ப பாத்த இ என்னமோ டிங் டிங் டிங் டிங்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது எதுக்குனே தெரியாது எனக்கு ஒரே இரிட்டேட்டா இருக்கும் ஹட்டோரி வேற டோரிமான் வேறையா
ஆமா
ரெண்டும் ஒரே இது இல்லையா
ம்ஹும்
ஏதோ ஒண்ணு எப்ப பாத்தாலும் டிங்டிங் டிங்டிங்னு சொல்லிட்டே இரு எனக்கு பயங்கர ஆத்த ஆத்திரமா வரும் அதை கேட்டானாலே
அது நல்லாருக்கும்
அ எனக்கு புடிக்கவே செய்யாது எனக்கு புடிச்சதுல டாமன்ட் சேரி பாப்பாயி சென்ட்ரிக்கு சோட்டாபீம் பிடிக்கும் ஏனா அந்த காளியவோட அட்டகாசம் நல்லா ஜாலியா இருக்கும்
டோரிமானும் நல்லாருக்கும் சின்சானும் நல்லாருக்கும்
சின்சன் வந்து ரீசன்ட தான் அடிக்ட் ஆனது ஒரு நாலு வருஷமா ம்ம் அதுலயே அவன் பேசுற அந்த பாசை பயங்கர நக்கலா பேசுவாங்கம்மாங்க
எங்க அப்பாவும் சின்சான்வது ஒரு ரெண்டு எபிசோட்லாம் பாத்து சிரிச்சிட்டுருந்திருக்காங்க தெரியுமா பஸ்ட் எல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த ஒரு எபிசோடு தான் அது அதுதா அப்ப பாத்தது அது பாத்து பயங்கரமா சிரிச்சாங்க அது வந்து எனக்கு இன்னு ஞாப இருக்கு அந்த எபிசோடு அது வந்து பழைய எபிசோடு செரியா அது வந்து சின்சனோட அம்மா வந்து மிர்சி வந்து தர்பூசணி வாங்கி பிரிட்ஜில வெச்சுட்டு போயிருப்பாங்க நா வந்தோனே வெ ட்டி சாப்பற்லா நான் இப்ப வந்து பக்கத்து வீட்டுவங்களுக்கு நோட்டீஸ் குடுத்துட்டு போயிட்டு வர சின்சேன்னு சொல்லிட்டு போவாங்க
சின்சான் வந்து பொறுக்காது செரியா அவன் எடுத்து அது அப்டியே அந்த கீழ அந்த ப அ இந்த ஃப்ரூட்ஸ் வெக்குற கம்பாரண்ட்மெண்டே அவன் சைசுக்கு இருக்கு கரெக்டா அவன் ஹட்டுக்கு இருக்கு அது வேற அவன் அது குள்ளர்ந்து எடுத்து ஸ்ட்ரகுள் பண்ணி வெளிய போட்டு ரெண்டா உடச்சிருவா தரையில போட்டு உடஞ்சிரு
நா பாத்திருக்கே அது வெளி ரோடு வரைக்கு போயிரும்ல எங்கேயோ அங்கி இங்கியும் உருண்டு அது வேறையா ஓ
இது வந்து பழைய எபிசோடு ரெண்டா உடஞ்சிரு கீழ போட்டு உடஞ்சிரு இப்ப கத்தி வெச்சு வெட்டுனா நம்ளுக் தெரியும்ல கீழ போட்டு உடஞ்சா எப்டி இருக்கு தெரியும்ல அவன் அது பயந்துட்டு அத வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எடுத்துட்டு போவா ஐய்யய்யோ வந்துறபோறா ஃபஸ்ட்ரோக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துட் போயி ஃபர்ஸ்ட் ஃபளோர்ல வந்து இந்த ஹேரியோட அந்த ஆபீஸ் சம்பந்தப்பட் ட இது கம் எல்லா இருக்கும்ல அந்த கம் எடுத்து தர்பூசணி தர்பூசணி மேல கம்மு போட்டு வெச்சு ஒட்ட ட்ரை பண்ணுவா அது வந்து சூப்பர் குளு போல கம்மு வந்த அவன் கையு தர்பூசணியு ஒட்டிக்கு ஒட்டி ஒட்டி அவ ஒதரி ஒதரி பாத்து கடைசியில அந்த தர்பூசணி பறந்து போய் செவுத்துல போய் அடிச் சு நாசனமா போயிரு அத திரும்பி கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வெச்சுட்டு எங்கயோ ஓடிப்
ஓ அதயு பாத்து உங்க அப்பா சிரிச்சுட்டு இருந்தாங்ளோ உண்மையிலே அந்த சின்சன் வேற லெவல்டி இதெல்லா பாத்தா அதிசயமா தா இருக்கு டாமன் ஜெரி வேற ஒரு லெவல்ன்னா இது வேற ஒரு லெவலு ஆனா இந்த இதுலயுமே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது மட்டு தா நல்லா இருக்கு கூல்ல இருக்கதெல்லா எனக்கு அவ்ளோகா புடிக்காது அது நீ ஏற்கனவே சொல்லிருக்க ஒருக்கா
உம்
அது வந்து அவங்க ஃபேம்லிக்குள்ள அந்த இருக்க அந்த சீன்ஸ்ல்லா அது வந்து அந்த ஒரு லவ் பாண்டிங்ல இருக்கிற மாரி இருக் கு அது ரொம்ப நல்லா இருக்கு ஒட்டுக்க எல்லாரும் உக்காந்து சாப்பறதாகட்டு அவுங்ளுக்கு அழகா கீழ ஒரு சின்சன் டேபிள் இருக்குமே அந்த டேபுளு இந்த பொடுசுகள்ளா இருக்கு அதுகேல்லா செந் டேபிள் பக்கத்துல உக்காந்து அதுகுளுக்கு ஒரு டவல் மாரி கழுத்துல மாட்டி வுட்டு சாப்புடுங்க அதெல்லா பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்டியே நம்மளுக்கு வீட்ல ரியல்லா நம்ம எப்டில்லா ஃபன் பண்ணுவோமோ அது எல்லாமே அவங்க குடும்பத்துல இருக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கு
ம் அ ஆ
அதுலயு அந்த மிக்சி எப்ப மாத்தாலு அவளோட ஏஜ காட்டிக்கவே மாட்டா ம்ச் அந்த இதுல ரொம்ப நல்லா சூப் புறா இருக்கு
இருவத்தொம்போது வயிசு அதாவது சின்சன் ரவுண்டா வந்து முப் முப்பது வயிசுக் கெளவி எங்க அம்மா அப்டின்பா
அப்புறோ அவங்க வீட்டு லோன்னுக்கே இன்னும் முப்
முப்பத்து ரெண்டு முப்பத்து ரெண்டு வருஷோ லோன் இருக்குங்க எங்களுக்கு அப்டின்டு இது பை சோ அதுல இன்னொரு எபிசோடு நல்லா இருக்கும் அது வந்து சின்சன் வந்து வெளிய ஒரு டிபார்ட்மெண்டல் பெரிய ஸ்டோர்ல வந்து ம்ச் டாய் ஹவுஸ்லா இருக்கும் போல இந்த கிட்ஸுக்கு அந்த மாரி ஒரு ஹவுஸ்ஸ பாத்துட்டு எனக்கு இது வேணு அப்டின்டு அடம் புடிப்பா மிக்சி வாங்கி தராம ஒரே ட்டதி கண்ட அதுக்கப்புறோ அவ்வ ஒரு தடவ கார் போட எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன வீடு பண்ணி குடுப்பா வீட்டுக்குள்ளயே
ம்
அதுக்குள்ளதா வந்து அவ பயங்கர இது பண்ணிட்டு இருப்பா அந்த ஒரு சின்ன கார்போடு வீட்டுக்குள்ள உக்காந்து நீங்க வந்து உங்களுக்கு கட ன் வந்து உங்களால கட்ட முடியலன்னா எ வீட்டுக்கு வந்துக்கோங்கப்பா எப்போமே உங்க கை எங்கா வீட் ட்டு கதவு தொறந்துருக்கு அப்டின்டு என்னமோ சொல்லுவா
பாப்பா கூட பாத்து ஒவ்வொன்னு இந்த சின்சன்ன பாத்து ரொம்பவு ரசுச்சு அப்புடி சிருச்சுட்டுக்கடப்பா கெக்க புக்கேன் சொல்லிட்டு பயங்கர சின்சன் போட்டாலே எங்க வீட்ல அப்டியே ஒரு ரொம்ப எனர்ஜியா இருக்குற மாரி ஜாலியா இருக் க்கு அந்த ஒரு மியூசிக் வரும் பாரு அந்த வீட்ட காமுச்சுட்டு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மியூசிக் போடுவாங்க அது ரொம்ப பக்காவா இருக்கு இப்ப வரைக்குமே மேக்சிமம் எங்க வீட்ல சின்சன்தா ஓடு எம் பைய அவ்ளோக்கா எடைல பாக்காம வேற எதோ நறையாட்டோ எதோ பாத்துட் கடந்தா இப்ப அவனு சிச்சன்னா எனக்கு உயிர் ட்டு அப்டின்றா முந்தா நேத்து
நா இதெல்லாம் பாத்தி பல காலோ ஆச்சுன் நெனைக்கிற இன்ஸ்டாகிராம்ல மட்டு அப்பப்போ இருந்த ரீல்லா வந்து டாமஞ்ஜெரி ரீலா வரு நா வந்து பாத்து பாத்த எம் ஃபீடு ஃபுல்லா அது போல போற ஃபீட எல்லா அதுக்கப்புறோ டாமஞ்ஜெரி சீனா வரு அப்புடியே உக்காந்து பாத்த சிரிச்சுட்ருப்ப திடீர்ன்டு கெக்க புக்கேன்ட்டு
ஆமா அது நறையா இது கூட மேச் ஆகு அது ம் ம் ம்
ம்
வேற என்னா
என்னா நீ கெவின்ட்ட கேட்டு படினு இல்ல நா கெவின்டல்லா நறையா கேட்ருக்க அவ எனத்துக்கு நறையா சொல்லிருக்கா ஹரீசு வந்து எனக்கு நறையா சொல்லிருக்கா என்னோட மைண்டு தா இன்னு கிளியர் ஆகல என்னோட மைண்டு கிளியர் ஆனா நானா வந்து கிளியர் பண்ணி எக்ஸிகியூட் பண்ணிருவ இப்போ அதுதாம் பிரச்சன
ஆனா நா அப்பதேவே சொன்ன நீ மொதல்ல பழைய மாரி எப் அப்டி ஒரு பயங்கரமா இருந்த மொதல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா எடைல கொஞ்சோ வீக் காயிட்ட திரும்பவு பயங்கர ஸ்ட்ராங்க்காக பாரு யாரா இருந்தாலுமே ஸ்ட்ராங்கு
உ முடிஞ்சோனே அவனோட எக்ஸம்க்கு நா கைட் பண்ணி அவ் முட் டுன்ஜோனே அவனு எனக் கால் பண்ணி பேசுனா லீவ் ஃபுல்லா இது பண்ணு அது பண்ணுன்ட்டு நல்ல பையெ அவலா ஃபுல்லா சொன்னா ஹரீஷு சொல்லுவா அவ என்ன பண்ணிட்ருக்கா நீ என்ன இப்புடி பண்ணு அப்புடி பண்ணுன்ட்ருப்பா
நீ மொதல்ல மைண்ட்ல ஸ்டேபுளா வா மத்தது எல்லாமே உன கரட்டா வரு நீ மைண்ல வந்து கரக்ட் ஆகாத வரைக்கி எல்லாமே சொதப்பிட்டு தா இருக்கு அதனால கவனமாரு நீ உன்னோட எமோஷன்ல மொதல்ல ஸ்ட்ராங் ஆகு ஹு நீ அப்ட்டு டென்த் வரைக்கி பயங்கர ஸ்ட்ராங்காருந்த அதே மாரி இருக்கறக் ட்ரை பண்ணு அந்த ப்ளஸ் வன் ஃபஸ்ட்டு க்ரூப் சேந்துலந்து நீ ஸெஷ்ஷாஸ் ஸ்ட்ரெஸ் ஆய்ட்ட அதலுந்து மீண்டு வெளியவா எப்படி நீ டாப்பறோ உங்கக்கு ஸ்கூல்ல அதே மாரி காலேஜ்லி டாப் ப்பறாவா உஉ
கேக்க நல்லாதாருக்கு ஹு
அதே எக்ஸிக்யூட் பண்ணு நல்லாவு ருக்கு எனக்கு மட்டு சொன்னீல ஒர்ட்டூ லேப்டாப்க்கோர் டார்கெஜு டார்கெட் வெச்சு பண்ணுன்ட்டு அதே மார்தா ஒனக்கு அய் எல்லாத்துக்குமே நம்ளுக்கு அட்வைஸ் பண்ற மாரிதா நம்ளுக்கு நாமே எடுத்துக்க வேண்டிதா உ உ
நா வந்து துவைக்க போறே நீக்கி இதோட முடிச்சுப்போ இன்னிக்கி ஆறுப்பு ஆறு தடவ பேசிட் டு நனக்கிறே பாய்
சிக்ஸ் வந்துருச்சா
அப்டிதா நினைக்கிற
சரி ஓகே பாய் பாய்